ப
உங்களுக்கு கேக்குதா
ஒரு கேக்குது கேக்குது
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கோ
என்ன பண்ணிட்டுருக்கீங்க
இன்னைக்கு காலேஜ் லீவ் அதனால இப்பக்க ஹாஸ்டல்ல படுடுத்திருந்தேன் ஆமா சரி
என்ன படிச்சுட்டுருக்கீங்க
நான் இங்க பி டேக்
ஃபைனல் இயரா
உம் ஃபைனல் இயர் எப்டி கரெ்டா சொல்றீங்க
இல்ல கேக்குறேன் பைனல் இயரா அப்படின்னுட்டு அவ்ளவுதான்
ஆமா ஸ்கை இல்லனா தண்ணி வந்துரும்ல
நா வந்து ஹவ்ஸ் ஒய்ஃபு
ஓக்கே ஓக்கே
ம் ஏ இன்னைக்கு ஏ எதுக்கு காலேஜ் இல்ல
இன்னைக்கு சனிக்கெழம சோ சட்டர்டே சன்டே மன்டே எனக்கு வந்து லீவு
அப்டிங்களா
ஆம்மா அதனால இனைகுயாஷ் இங்க ரெண்டு லீவ்னால என்ன பண்றது தெரில அ
இந்த மாதிரி எல்லா வந்ததா
ம் ஆமா அதெல்லா வர
ஆ
நாங்க ஆ நானு ஒரு கம்பெனி போயிருந்தே நா இனிச்சு லாஸ்ட் ரவுண்ட் வரையு போய்ட்டு வெளிய வந்துருக்கே
நா சேர் சே
இது ஓன் க்லாக்ல லாஸ்ட் ரவுண்டு் வெளிய வர்லியோ வார ம்மா ரெண்டு மூணு கம்பெனில
ஆ சேர் சேர்
ஆமா சின்ன கம்பெனில அவங்களே சாட்லிஸ்ட் பண்ணிருப்பாங்க
அப்டிங்ளா ம்
ஆமா இன்னிக்கு திங்க கெழம கம்பெனி இருக்கு
ஆ சரிங்ப்பா
இது அப்பப்போ பாத்துட்டே போகணு அதுகப்பறோ நறைய கம்பெனி வருது போகனுந்தா போட்டாகனு
ஓ செரி செரிங்கப்பா எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணூ கேம்பஸ்ல தா செலக்ட் ஆகுனானா அம்பதாயிரோ சேலரி அப்டின்னு சொன்னாங்க மூணு வருஷத்துக்கு அக்ரிமென்ட் போட்டாங்க
ஆமா ஆகிரிமெண்டருக்கு பாண்டு உண்டு
ஆமா நடுவுல நடுவுல நீங்களா நின்னுட்டா பத்து லட்சோ ரூபாயன கட்டிட்டு நிக்கணு அப்டின்னு சொன்னாங்க
ஆமா ஏனா அவங்க கம்பெனி சைட்ல அவங்க அது டிமாண் பண்ணுவாங்க உங்கள நாளைக்தா வேலக்கி எடுப்பார் எனக்கு அவுங்க பாண்டு முடிற வரைக்கு அங்கதா வேல பாக்கணு
ஆமா அது திடீனு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொண்ணுக்கு வேல கெடையாது
ஆ
ஆ ரொம்ப கஷ்
எனா அவுங்க வேலைக் ஆ எனா அவுங்க வேலைக்குப் போனதே ஒரு வருஷம் போயிருந்தாங்கனா ஒரு லச்சோ தா சம்பாதிச்சிருப்பாங்க அப்போ அவங்க ரெண்டு வருஷோ பாண்டுக்கு பத்து லச்சோ குடுக்குனா அது ரொம்ப அதிகோ
ஆமா இல்ல அவங்க வந்து அதா அது ஒரே ஒரு மாசொந்தா செஞ்சா அந்த பொண்ணு வேல அதுக்கப் அப்றமா வந்து நின்னுட்டா ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நா நாமளா நீன்னிட்டா பத்து லட்சோ கட்டணு
ம்
நாம சரியா ஒர்க் பண்ணாம அந்த கஷ் எத்துக்க முடியாது செரியா ஒர்க் பண்ணாம கம்பெனியா அந்த பொண்ணா அ வேலு குத்தி எடுத்தாச்சு
ஓ கம்பெனியே வேலையில இருந்து எடுத்துட்டாங்களா ஒரு
ஆமா ஆமா ஆமா அதனால எந்த பேமெண்டு கட் டாம இந்த பொண்ணு வெளிய வந்துட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு அ மே மேனேஜ் பண்ண முடில ஓர்க்கலா அப்டின்றாங்க அந்த அளவுக்கு கஷ்டமாவா இருக்கு ஆமா ஆமா
ஓ
இப்ப நீங்க படிச்ச இன்ஜினிரிங் படிச்ச படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வேலயாதானே இருக்கு எல்லாமே
அஹ்ஹே அப்டி இருக்காது
ஆ
நம்ம படிக்கிறது ஒன்னாருக் ஏ இப்ப ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் எடுத்தவ கூட இப்ப ஐ டி
ஆஹ்ஹஹ்ஹஹ
சோ வந்து அத ந நம்மளுக்கு தெரியாத வேலயாதா இருக்கு நம்ம படிச்சது ஒன்னாருக்கு நம்ம வேல பாக்றது ஒன்ன இருக்கு ஏன்னா இப்ப ட்ரிபிள் இ படிச்சிட் இல்ல அது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா போவங்க பாத்தா ஐ டிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க
ம் இல்லப்பா நா சொல்றே இப்ப வந்து நீங்க என் இன்டர்ர்யூ போகும்போதே ஒங்களுக்கு தெரியு அல்ல நம்ம எந்த ஒர்க்குக்கு நம்ம அந்த ஜாப் டெஸ்க் ரிவிஸன்ல இருந்து எல்லாமே தராங்கல்ல நம்ம எந்த ரோலுக்கு போறோமோ எப்டின்ட்டு
ஆமா அவுங் பேசிக்கா இப்ப எல்லா கம்பெனிமே ட்ரிபிள் இ யா இருக்கட்டு ஈ சியா இருக் இருக்கட்டு சி எஸ் அ இருக்கட்டு எல்லாமே இப்ப ஐடி பீல்டு தா யாருமே அவுங்களுக்கு தகு வேற்ல்ல ஆமா எல்லாமே ஐ டி குள்ளதா இப்ப வருவாங்க
ஆ ஆ செரி செரிப்பா ம்
நீங்க என்ன பண்டுருக்கீங்க
நா ப்ளஸ் டூ தா படிச்சிருக்கே ஆ ஏ பையனு வேல தேடி எம் பி ஏ முடிச்சிருக்கா பெரிய பைய ஆ ஆ ஆ வேல தேடிட்டுதா இருக்கா ஏ ஐ கோர்ஸ் முடுச்சா ஆனா அதுக்கு சம்பந்தப்பட் நல்ல வேல இன்னு கெடக்கல அதனால சும்மா ஏதோ பார்ட் டைமா ஏதோ போய்ட்டுட்ர்க்க
ஓகே ஓகே ஒ கே ம் எம் பி எ முட்ச்சுருக்கா
ஆமா ஆமா எம் பி ஏ முடுச்சிருக்கா பெரிய பைய சின்ன பைய எம் சி ஏ மொத வருஷோ படிச்சிட்டு இருக்கா
ஓகே ஓகே ஓகே
ம்ம்ம்
ம் இதுலா பி எல்லெ
அ இங்க தனியா எது இல்லப்பா எல்லாமே ஹச்சாரு பைனான் சு எல்லாமே அவுங்க இது பண்ணி வுட்டாங்க
இப்போ எம்பிஏல இருந்து டீச்சர் எல்லாமே தா படிக்கணு
ஆமா ஆமா அந்த மாரிதா இப்ப எ சின்ன பையனுக்கு இப்ப ஓரளவுக்கு ஓ கே எம் சி ஏ அப்டின்னு எடுத்ததுனால அவுங்க ஏ ஐ எல்லா கத்து தராங்க ஈக்குவல் டு உங்க இன்ஜினிரிங் அந்த இத அவுங்களுக்கு சொல்லி தராங்க
உம் உம் உம்
ம்
பரவால்ல
என்னவோ படிப்பெல்லா என நா வந்து பிளஸ் டூ தா படிச்ச அதுவு இருவத்தஞ்சு வர்ஷத் துக்கு முன்னாடி
ம் எனக்கு அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற படிப்ப பத்தி அந்த அளவுக்கு தெரில ஏ வீட்டுக்காரு டிகிரி முடிச்சிர்க்காரு அவர்ஸ் சொல்வாரு ஒரு வருஷத்ல ஒரு வாட்டிதா எக்ஸாமே வெப்பாங்கனு ஆனா இப்பனா பாத்தீங்கன்னா டிகிரில வந்து வருஷத்துல ரெண்டு தடவ எக்ஸாம் வெக்கிறாங்க மெயின் எக்ஸாமே
எங்க
இங்க ஆ நாங்க இருக்கறது ஆந்திரா ஆந்திரால அப்படிதா இரு க்கு தமிழ்நாள்ல எப்டி இருக்குன்னு எனக்கு தெரில
ஓகே ஓகே ஓகே அப்பெப்டி நீங்க தமிழ் நல்லா பேசறீங்க?
நம்மெல்லா தமிழ்தான் இருக்கறது ஆந்திரா ஆமா
இருக்கறது ஆந்திரா ஹஸ்பண்ட்டு அவுங்களு தமிழ்தான்
அ தமிழ்தான் ஆனா அவுங்கெல்லா ஆந்திரா எல்லாரு ஒரே ஊர்லதான் இருக்கோ ஆ அவுங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆனா நான் பேசுவேன் ம்
ஓகே ஓகே ஆனா நீங்களு தமிழ்தான் ஆனா இப்ப வளந்தது எல்லாமே ஆந்திரா
ஆமாமா படிச்சது எல்லாமே தெலுங்கு இங்கிலீஷு
ஓகே ஓகே ஓ அதனால இப்ப உங்களுக்கு தெலுங்கு இங்கிலீஷ் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கு
ஆ என்னப்பா
தெலுங்கு இங்கிலீஷ் தமிழ் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்குங்க
ஆ ஆ இருக்கு இருக்கு தெலுங்கு ஃபுல்லா வரு ஆ தமிழு நா எழுத படிப்ப ஆனா படிக்கறது ஈஸியா படிச்சர்ற எழுதறது கொஞ்சோ கஷ்டோ தமிழ்
தமிழ் மட்டு மித்தபடி இங்கிலீஷ் தெலுங்கு நல்லா வரு
ஆ இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுகு எல்லாமே வரு ஆ கன்னடம் படிப்பன் அ ஆனா எழுத முடியாது ஏனா அதுவுங் கொஞ்சோ தெலுங்கு மாரிதான் இருக்கு அந்த எழுத்து எல்லாமே அதனால அது படிக்க முடியு எழுத முடியாது தமிழு ஓரளவுக்கு எழுதுவன் ஆனா ஆ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆயிட்டே இருக்கு அது
ஓகே பரவால்ல நீங்க அங்க கரெக்ஷன் ஆந்திரல இருக்கும்போது எல்லா லேங்குவேஜு கம்முனிகேஷன் இங்கிலீஷ்ல கரெக்ட்டா நம்மளுக்கு வந்துரு இப்ப தமிழ்நாட்ல இருந்துட்டு இங்கிலீஷ் பேசணுனா கொஞ்சோ கஷ்டோ நீங்க இப்ப அங்யே வளகப்ப இங்கிலீஷ் சீவி இதெல்லாமே ஒரு அதுலயே செட் ஆயிருமல்ல என்னக்கா இங்கிலீஷு வரு மெய்னா இங்கிலீஷு தெலுங்கு பத்தி படிச்சிருவீங்க
ஆமாமா ஹிந்தியு வரு எனக்கு ஹிந்தி எக்ஸாம்ஸு அதுவு முடிச்சிருக்கேன் பன்னெண்டாவது படிக்கும்போதே எல்லாத்தையு முடிச்சு விட்டன் நானு ஆனா அதான் ஆ ஆ ஏங்க எனக்கு அடுத்தடுத்து பசங்க இருக்கவே அப்பா கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க சோ பன்னெண்டா முடிஞ்சிருச்சு
ம்
ம் ஆ இந்த பசங்களுக்கு படிப்பு சொல்லி குடுக்கவே எனக்கு அது அப்டியே கன்டினியூஷன் இருந்திடுச்சு
ம் ம் ம்
ஆ நா எதாவது ஒண்ணு புதுசா க த்துக்கணு கத்துக்கணு அப்டின் பாத்துட்டு மத்த எதாவது ஒண்ணு ட்ரை பண்ணிட்டே இருப்ப எனக்கு ஜெ எனக்கு அந்த அளவுக்கு வேல இருக்காதல்ல பசங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா இ அதனால ஃப்ரீ டைம்ல ஃபுல்லா இந்த மாரி எதாவது யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான்
ம்
ம்
பரவால்ல ஏதாவ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி
ஆமாம்மா அ நானு அத தேடிக்கிட்டு தான் இருக்கே ஆனா எனக்கு சர்டிபிகேஷன் இல்ல என் கிட்ட எதுக்குமே என்னோட ஒரு டுவல்த்துக்கு ஆகட் டு எதுக்குமே சர்டிபிகேஷன் இல்ல அது இல்லாம ஏதாவது வேலை சர்டிபிகேஷன் கிராஜுவேஷன் இது‌ இல்லாம ஏதாவது வேலை கிடைச்சா ஆ போய் சேந் தரல்லாம் அப்டின்னு பாத்துட்டு இருக்கன் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேலைக்கு கூட இப்ப வந்து சர்டிபிகேட் கேட்கறாங்க
ஆமா ஆமா ஏதாவது டுவெல்து சர்டிவிகேட் ஏதாவது இருக்கணு
ஆமா இப்ப எனக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வருது அப்டின்றதுனால எனக்கு பி பி ஓ பண்ணணு அப்டின்னு ரொம்ப ஆச அது பேசிட்டு தானே இருக்கோ நம்ம அட்டன் பண்றது இதெல்லா என்னால பண்ண முடியு அப்டின்னு ஆனா சர்டிபி கேட் கேட்கறாங்க ஏன்னா
ஆ
எனக்கு வந்து ஸ்கூல் நேம் வேற கல்யாணத்துக்கு அப்பறமா நேம் பேரே வேற
உ
அதனால எனக் கு எனக்கு ரெண்டு பேர் வச்சிருக்காங்க ஏ ஏ விதியோ என்னவோ தெரியல வீட்ல வந்து ஒரு ஒரு பேர்ல கூப்டுவாங்க ஸ்கூல்ல ஒரு பேர்ல கூப்டுவாங்க சர்டிபிகேட் எல்லாமே சர்டிபிகேட் எல்லாமே ஒரே பேரு தான் இருக்கு ஆனா கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அ இந்த ஆதாரு இதெல்லாம் வந்துச்சு இல்லையா
ஆமா அதுலயும் பழைய பேரு இருந்திருக்குமே
இல்ல இல்ல அது வீ கல்யாணத்தப்ப வந்து அ என்ன வீட்ல எது கூப்புறமோ அததான் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களா அதனால ஆதார்ல இருந்து எல்லாமே இந்த இந்த பேர்லயே வந்துருச்சு சோ எனக்கு அந்த சர்டிபிகேட்டும் யூஸ் ஆக மாட்டேது அட்லீஸ் நான் ஒரு டேன்த் சர்டிபிகேட் வச்
இப்போ இப்போ நீங்க வந்து என்ன நேம் வந்து நீங்க சின்ன வயசுலேருந்து வச்சிருக்கீங்களோ ஆதார் எல்லாத்துலுமே அதே அதே பேர் தான் கல்யணத்துக்கும் நம் வச்சிருப்போ இல்ல கல்யாணத்துக்கு அவ்ளோ
இல்லப்பா எனக்கு ஆதார் வந்து ஆதார் இப்பதானே வந்தது என க்கு கல்யாணம் ஆயி இருவத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அப்ப ஆதார் இல்லல்ல
ஆமா அப்ப ஆதார் கிடையாது
ஆ அதனால சொல்றேன் அப் படிப்புக்கு வேற பேரும் இதுக்கு வேற பேரும் வச்சுட்டாங்களா
அ அப்போ வந்து சரி அப்ப இப்ப கூப்பிடுறது ஒரே நேமா இருந்தாலும் மித்தபடி வேற பெர்து சர்டிபிகேட் அதுலல்லாம் எந்த நேம் இருக்கு
எனக்கெல்லாம் பர்த் சர்டிபிகேட்டே இல்லன்னு நினைக்கிறேன் அப்பத்துல வாங்கல அப்டின்னு நினை க்கிறேன் ஆ அது எல்லாமே வே ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆனதே வேற நேம்ல இருக்கு இது ஃபுல்லா வேற நேம்ல இருக்கா சர்டிபிகேட் மாத்திக்கோங்க அப்டின்றாங்க ஆனா இரு தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச அந்த ஸ்கூலோ காலேஜோ எதுவுமே கிடையாது
ஆமா என் பத்தி அந்த காலேஜ்ல தான் ஏன்னா ஆமா அப்போ அந்த கா அந்த ஸ்கூல் இப்ப இருந்தா மட்டு தான் நம்மளோட ரெக்கார்ட போய்
ஆமா ஆமா அது அப்ஃபுல்லா ஆன்லைனு கெடையாது நம்ம அப்ளை பண்ணி கவர்மெண்ட்ல இந்து இது பண்ணிக்கற் துக்கு சோ விட்டுட்டே ஆ உம் பசங்க வந்து பெரியவங்க ஆயிட்டாங்க இனிமே நாம என்ன பண்ணி என்ன பண்றது
உம்
ஏதோ இப்ப ஆ சும்மா இருக்க முடியாம ஏதாவது ஒரு பைனான்சியல் இன்டிபெண்டட் எல்லாரு க்கு தேவ அப்டின்றதுக்காக மட்டு தா நா ஏ என்னால முடிஞ்ச வர்லயு நா பண்ணலனாலு எல்லாருக்கு சொல்லிட்டு இருப்பே ஆ விடாதீங்க சின்ன சின்னதா ஏதாவது பண்ணிட்டு இருக்கங்க அப்டின்னு சொல்லுவே நா பண்ண தப்ப யாரு பண்ணாதீங்க அப்டின்னு
அலோ
உம் உம் பாக்கலா எதாவது கெடைச்சா இந்த வீட்ல இருந்தே பண்டற மாரி இருந்தா நல்லாருக்கு பாத்துட்டுருக்கே
அத நெறைய கெப் இருக்கு இப்ப டேட் நைட் நெறைய இருக்கு
ஆ இருக்கு ஆனா நா இருக்கறது வந்து டவுனு இங்க வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்து பசங்கள விட்டு இப்ப நம்ம சிட்டியில இருந்தா அதெல்லா பண்லா
உம்
உம் ஆனா அதுலையு நெறைய ரிஸ்க் இருக்கு ஆ டேக்கேருனா நா கூகுள் செர்ச் பண்ணி பாத்தே செரி பசங்க அப்டி போயிட் டாங்கென்னா நம்மளு அங்க போயிட்டு இந்த மாரி டே கேர் அதெல்லா அச்சுக்கலா அதுக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணு
ஆமா கரெக்ட்டு
இப்ப டே கேர் வைக்கிறோ அப்டின்னா னா எனக்கு தெரிஞ்ச வர்லையு எல்லாருமே லைசன்ஸ் வாங்க மாட் டாங்க எனக்கு தெரிஞ்ச வர்லையு அப்போ நாம் போய் ஒரு அபார்ட்மெண்டட்ல இருக்கோ கொஞ்சோ பழகிட்டோ அப்டின்னா அவ்ங்களே நமக் கிட்ட வந்து இப்ப ஒரு கொந்தைய பாத்துட்டாலுமே நம்மளுக்கு போதுமா இருக்கு
அம்மா
நம்ம ஒருத்தர் இருந்துகிட்டு ஒரு கொழந்தைய பாத்தாலே ஆ நம்மளுக்கு மாசத்துக்கு இவ்ளோ குடுத் துருவாங்களா